வணக்கொ தோழி நல்லாருக்கீங்ளா தோழி
ஆ வணக்கம் நல்லாருக்கீங்ளா
அ நல்லாருக்கே தோழி
பண்ணிட்ருக்கீங்க நல்லாருக்கே காஃபிலா போ
இந்த டீ போட போறே தோழி கொழந்தைங்களுக்கு இந்த இப்பதா போ போட போறே தோழி
ம் தெனமுமே டீ குடுப்பீங்ளா இல்ல எப்டி
இல்ல தோழி சாய்ந்தரொனாலே எதாவ்து கஞ்சி மாரி கொஞ்சோ வச்சு குடிச்சற்து இந்நேரோ இப்ப கொஞ்சோ மணி ஆயிட்டு அதனால என்ன பண்ணே கொஞ்சோண்டு இஞ்சி டீ ய போட்டு
ம்
குடிச்சிட்டு அடுத்து வேலய பாக்க வேண்டியதா தோழி
ம்
சே
செரி செரி
தோழி இன்னொரு உங்கள்ட்ட ஒரு இன்னொன்னு பகிர்னுன் நெனச்சே தோழி இப்ப நா வீட்லந்தே வேல பாக்க சொன்னன தோழி முன்னாடியே பகிர்ந்தேல ஒங்கள்ட்ட
இந்த துணி துணி வ துணிகள எதாவ்து நம்ம கொஞ்சோ ஒரு ஒரு பத்தாயிரோ முதலீடு செய்து எனக்கு நா பல வகையான அளவுகள்ல கொஞ்சோ எடுத்துட்டு வந்து துணி எடுத்துட்டு வந்து ப்ப வீட்லேந்து வித்து எது ஆ லாபம் எடுக்க முடிமா தோழி அத பத்தி நீங்க சொல்றீங்ளா
ம் கண்டிப்பா நா சொல்றே இப்ப என்னுடைய ஃப்ரெண்டு கூட அது மாரி ஒரு தொழில் பண்ணிட்டுதா இருக்காங்க அவுங்க எப்டின்னா மொதல் மொறையா போயி பணொ பணொ கொஞ்சொ பணொ எடுத்துட்டு போனாங்க பத்தாயிரத்துலந்து பதனஞ்சாயிரோ வரையுமே எடுத்துட்டு போனாங்க எடுத்துட்டு போய்ட்டு அங் இந்த ஈரோடு திருப்பூர் அந்த சைட்ல போய் பொ பொடவைல்லா எடுத்துட்டு வந்தாங்க அவுங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பொடவ வியாபாரோ மட்டுந்தா ப்ப பண்ணிட்ருக்காங்க
சேரி
அங்க நம்ப இப்ப ஒரு பொடவ நம்ம இங்க திருவாரூர்ல சாரி இங்க தஞ்சாவூரு அந்த சைட்ல நம்ப எடு க்குறோனா ஆ ஒரு அந்த பொடவ ஐநூறுவா இருக்குன்னா நம்ப அங்க ஈரோடு திருப்பூர் அந்த சைட்ல நம்ம மொத்தமா எடு கும் போது அந்த புடவை வந்து ஒரு இரனுறு ரூபா மட்டுத வரும் அதே ஒரு பண்டலா எடுத்தோம்னா ஒரு புடவையோட ரேட்டே வந்து நூறு ரூபா அப்டிதா வரும் அந்த ஒரு பண்டல்லல வந்து பன்னண்டு புடவ இருக்கு அந்த புடவைய நம்ம வந்து இருநூறுரூவா இல்லன இருநூத்தி அம்பது ரூபா இங்க வச்சு நம்ம விக்கலா புடவகள்ல பாத்தீங்கா காட்டன் புடவங்கிறது நம இங்க அறநூறுரூபா ஐநூறுரூபா அறநூறுரூபா வச்சு விக் லாம் ஆனா நம்ம வாங்குபோது அங்க ஒரு முன்னூறு ரூபா ரேஞ்சுக்கு வாங்கலா இங்க ஒரு நானூறுரூபா நானூத்தம்பது ரூபா வச்ச விக்கலா ஒரு நூத்தம்பது ரூபா இல்ல இருநூறுரூவா வரையுமே லாபம் வெச்சி விக்கலா ஆனா நம்ம போயி மொதல் மொதல்ல நம்ம போயி புடவய பாத்து துணிகள பாத்து நம்ம வாங்கிட்டு வந் வந்தரணு ‌ஆனா‌ நம்ப அவங்க போன் நம்பர கான்டக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு புது புது புதுசா என்னென்ன டிசைன்ஸ் எல்லா வருது அப்டின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்க இருந்தே பணத்தை போட்டு அடுத்தது புது வரவெல்லா நம்ம வாங்கி ஆனா நம்ம மொதல் மொதல்ல பண்ணு போது நேரடியா போய் பாத்து வாங்கறதா பெஸ்ட்டு
சேரி தோழி நா நேரடியா போ போய் வாங்கணும்னா எந்த மாரி இடங்கள்ல போய் எனக்கு தோழி வாங்குறது எனக் அந்த அனுபவ எல்லா கிடயாது
ம்
நா எனக்கு வந்து இந்த மாதிரி வீட்டு ல இருந்து இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணும்னு ரொம்ப ஆச அது வந்து துணி வியாபாரம இருந்தாலும் சேரி இல்ல அந்த இட்லி பொடினா இதுக்கு கூட ஒரு ஆள் தேவ இப்ப துணிங்கு போது தேவையில்ல தோழி நம்ம எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அ இப்ப வந்து சமூக ஊடகங்கள்ல நிறைய இருக்கு இதன் மூலமா கூட நா எதுவு ஒரு விற்பனையில இத வந்து நா சேரி பண்ணிக்குவே அதுக்கு ஏதாவது எனக்கு முக்கியமான எடங்கள்ல ஏதாவது துணி வந்து கம்மியா வாங்கலா நல்லா இருக்கு அந்த எடத்துல வாங்கனா நம்ம போட்டத எடுத்தர்லா நஷ்டங்கள் எல்லா வராது அப்டிங்கிற மாரி இட தோழி
ஆமா இப்போ இந்த சேலம் எல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க எல்லா வந்து அந்த நெய்தல் இந்த புடவெல்லா நெய்றதுக்காகவே தனி ஊரே இருக்கு அந்த ஊர்ல நீங்க போய் இளம்பிள்ளை அப்டின்னு சொல்லுவாங்க அந்த ஊருக்கெல்லா நீங்க போனீங்கன்னா இப்ப இங்க விக்கிற தொளாயிர ரூவா ஆயிர ரூபா அந்த ரேட் ட்டுக்கு விக்கிற அந்த பட்டுப்புடவைகள் எல்லா முன்னூறு இல்ல நானூறு அந்த ரேட்டு தா இருக்கு நீங்க அத வாங்கிட்டு வறதுதா கொஞ்சோ ச அந்த உங்களுக்கு அந்த ட்ராவலிங் காஸ்ட்ங்கிறது தா வரும் அத மட்டு நீங்க ப சரியா நீங்க கணக்கு பண்ணி நீங்க வாங்கிட்டீங்கனா நீங்க ஒரு பொடவைக்கே ஒரு முன்னூரூவா நானூரூவா கிட்ட லாப வச்சு கண்டிப்பா விக்கலா நீங்க ஆனா அந்த நீங்க அந்த கடய தேர்வு செய்யறதா இருக்கட்டு இல்ல அந்த நீங்க அந்த பொடவய தேர்வு செய்யறதா இருக்கட்டு அது மட்டு தா நீங்க கொஞ்சோ கவனமா பாக்கணுமே தவிர மத்தபடி எடம் வந்து நீங்க ஒன்ஸ் நீங்க போனீங்கனாலே உங்களுக்கு வெல தெரியு அங்க வரிச் ஒரே துணிக்கடையா தா இருக்கு எதுதாப்புல எதுதாப்புல வீடு இருக்கு சொல்வாங்க நம்ம ஊர்ல இல்ல ஆனா அங்கெல்லா எத்தாப்புல எத்தாப்புல துணி கடைகள் டெக்ஸ்டை பிஸ்னஸ் தா அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகமா போயிட்ருக்கு நீங்க ஒரு கடைக்கு இன்னொரு கட ஆமா ஆமா
ம் அது எந்த ஏரியானு சரியா
இளம்பிள்ளைன்னு சொல்வாங்க அந்த சேலைனாலே அங்க அந்த எடம் தா ஃபேமஸு அங்க பட்டு பொடவயே முன்னூரூவாயில இருந்து நானூரூபா அந்த ரேஞ்சுக்கே நல்லா கெடைக்கு ஐநூரூபா வரையு இங்க ஒரு ரெண்டாயிரூவா விக் வக்கிற பொடவ அங்க ஒரு எழுநூறுவா எண்ணூறுவா அது மாரி கெடைக்கு இங்க நம்ம எழுநூறு ரூவாய்க்கு வாங்கற பொடவ அங்க ஒரு முன்னூரூவாய்க்கே கெடைக்கு முன்னூத்தம்பது ரூவா நானுறு ரூவா வரையு கெடைக்கு நம்ப ஒன்ஸ் நம்ப ஃபஸ்ட்டு வாங்கிட்டு நம்ம அவங்ககிட்ட கான்டாக்ட் நம்பர வாங்கிக்கிட்டு புது வரவு நீங்க வந்துச்சுனா சொல்லுங்க அப்டின் சொன்னா அவங்க புதுசா வரதலா வீடியோ எடுத்து நமக்கு அனுப்பிடுவாங்க நமக்கு இதுல எந்தெந்த டிசைன் புடிச்சிருக்கோ அத நம்ம செலக்ட் பண்ணி பணத்த பே பண்ணிட்டு நீங்க எனக்கு அனுப்பி விட்றுங்கன்னு சொன்னா அவங்களே அனுப்பிடுவாங்க நீங்க ஒரு டைம் மட்டு போனா போது அடுத்த டைம் நீங்க போணுங்கிற அவசியமே கிடையாது நீங்க அவங்க அனுப்ப அனுப்ப நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலா ஆமா
சரி நீங்க சொல்ற ரேட்டு தா இப்ப நா முதல் முறையா போ பண்ண போறேனா எனக்கு எவ்வளவு வந்து ஒரு முதலீடு வேணும்ல என்னால வந்து அதிக முதலீடு போட்டுலா எதுவு ஆரம்பிக்க முடியாது ஒரு சிறிய அமௌண்ட்ல நா சின்னதா ஆரம்பிக்கிறேனா எவ்வளோ இதுல போட்டு நா ஆரம்பிக்கிறது
உங்களுக்கு வந்து அதிகபட்சோ நீங்க ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரைக்கு போட்ற மாரி இருக்கு ரொம்ப ஷார்ட்டா நீங்க போட்ற மாரி வந்து ஐயாயிரம் வேணா முதலீடா போடலா
ம்
அப்ப இதெல்லா விட்டு நீங்க பண்ணணுனா சில நீங்க அந்த டெக்ஸ்டைல்ஸ்ல நீங்க பேசிக்கிட்டு அவுங்க புது புது டிசைன்லா வருது இல்லையா பொடவ இல்ல என்னால அந்த ஐயாயிரமு முதலீடு பண்ண முடியல அப்டின்னா அந்த அந்த பொடவைலா வ அத அவுங்க ஸ்டேட்டஸ் வப்பாங்க
ம்
அதையே அவங்ககிட்ட அந்த ஃபோட்டோஸ்லா வாங்கி நீங்க ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அவங்க இப்போ நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஸ்டேட்டஸ பாப்பாங்க அத பாத்துட்டு இந்த பொடவ எனக்கு வேணுன் சொல்லி கேப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட நீங்க அந்த ஆர்டர எடுத்துக்கிட்டு நீங்க அவங்களையே டேரெக்டா அவங்க அட்ரஸ் நீங்க போஸ்ட் பண்ண சொல்லிடலா போஸ்ட் பண்ண சொல்ட்டு அதுல உங்களுக்கான லாபத்த நீங்க வச்சு நீங்க வித்துக்கலா
சரி தோழி இப்ப நீங்க சொல்றதுல ரைட்டுதா ஏனா நா ஒரு ஐயாயிரமு என்னுடைய தோழி ஒருத்தவங்க இரு க்காங்க அவங்களு ஒரு ஐயாயிரோ போட்டு பத்தாயிரோ போட்டு நாங்க நேர்ல போய் துணி எடுத்துட்டு வந்து பர்ஸ்ட் ஒரு தடவ வித்து பாக்கலாமா தோழி அதுக்கப்றோ நாங்க அவங்கள்ட்ட நா புடிச்ச டிசைன எங்களுக்கு தேவையானத மட்டு அ வாங்கிக்கலா தேவங்கும் போது கலெக்ஷன் மட்டு போட்டாங்கனா
சு என்ன ட்ரெண்டிங்ல இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கணு என்ன ட்ரெண்டிங்ல எந்த பொட வாங்குனா நமக்கு நல்லா வியாபார ஓடு அப்டிங்கறத நீங்க பாத்துட்டுதா வியாபாரோ பண்ற மாரி இருக்கு அதுக்குன்னு நீங்க ஒரே புடவையே எல்லா கலர்ஸு எடுத்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து இப்போ ஒரு நாலு க்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கு அப்புறோ அந்த புடவ விக் க்காம போயிரு அப்புறோ அடுத்த ட்ரெண்டிங்ல வேற ஒரு புடவ புதுசா வந்துரு அப்டிங்கும் போது நீங்க ஒரு கலந்து எடுத்துக்றது பெஸ்ட்
அப்போ என்னென்ன மாடல் இருக்கோ அதுல்லல்லா ஒவ்வொன்னு எடுத்துக்க சொல்றீங்க
ஒவ்வொன்னு னு இல்ல இந்த ஃபர்ஸ்ட் கலர்ஸ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேடஸ் வைங்க அவங்க கேப்பாங்க கேக்றத பொறுத்து நீங்க வேணா எடுத்துக்கலா அங்க எடுக்கும் போது நீங்க ஏ ஒரு ஒரு கல ஒரு டிசைன்னா அந்த டிசைன்ல ஒரு மூனு கலராவது எடுத்து வச்சுக்கணு
உம்
எல்லா கலரையு எடுத்தீங்கன்னா அது எதாவது ஓடாம போயிட்டுன்னா நமக்கு அது தேங்கி தா போய் நிக்கு ஏன்னா என்னுடைய தோழி இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது இன்னமுமே கொஞ்சோ புடவைகள்ல்லா இருக்கு அந்த வியாபாரத்துல தேங்குன புடவைகள்னு சொல்லி ஒரு இது வச்சிருக்காங்க அத வந்து தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு அத மாரி குடுத்து அத சரி கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இருந்தாலு நம்ம வந்து எல்லா நேரத் துன அதய ஃப்ரீயாவு குடுக்க முடியாது ஏன்னா நம்ம காசு குடுத்துதா அத நம்ம வாங்கிட்டு வரோ அப்டிங்கும்போது அத நம்ம ஃப்ரீயா கொடுத்தம்னா அது நமக்கு லாஸ் தா
கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து எனக்கு பயனுள்ளதா இருந்தது இப்ப இன்னொரு விஷய என்னன்னா நா ஒரு சின்ன முதலீடு ஒரு ஐயாயிரத்த போட்டு என்னோட தோழியு ஐயாயிர போடுறேன்னாங்க அத போட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு கலெக்ஷனா அந்த பத்தாயிரத்துக்கு நா ஒவ்வொரு புடவையு எடுக்கறேன்னா அப்ப டரெண்டிங்ல உள்ள புடவையில மூணு மூணு எடுத்துட்டு வந்துர்ணு பொடவன்னா பொடவ மட்டு நைட்டின்னா நைட்டி மட்டு
ஆமா இப்ப எது வந்து மக்கள் அதிக விரும்புறாங்கன்னு பாருங்க இப்ப வந்து ஒரு பொடவ எடுக்கறதுனா சில பேர் யோசிப்பாங்க அதே ஒரு சுடிதார் செட் எடுக்குறதுதுனா ஒரு குட்டி செட் எடுக்குறதுனா வாங்குவாங்க சில பேர் நைட்டி எடுக்குறதுனா விரும்பி வாங்குவாங்க நைட் டிதா எனக்கு இல்ல நைட்டி எடுக்கணோனு ரொம்ப நாளா நெனச்சிட்டு இருந்தே ஆனா கடைக்கு போக முடியில அப்டின்னு நெனக்கிறவங்களு இருக்காங்க அவங்க கிட்டயெல்லா நீங்க இந்த நைட்டி எல்லா எடுத்து வியாபார பண்லா அவுங்க அ அவங்கள டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா இப் போ வந்து ஈரோடு இது அந்த சேலம் அந்த ஏரியால நைட்டிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப ரேட்டு கம்மியாவோ இருக்கோ அது ஈரோடு அந்த சைட்லா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அங்க நூத் தம்பது ருபா அதுக்குள்ளயே நீங்க நைட்டி வாங்கில்லா அத வாங்கி நீங்க முன்னூறு ருவா வரையு இங்க வெச்சு நீங்க விக்கலா
கண்டிப்பா தோழி ஆனா இதுக்காக நம்ம ஒரு நாள் வந்து கொழந்தைங்கள்லா விட்டுட்டு போணோ தோழி போய்டு நமக்கு புடிச்சத எடுத்துக்கிட்டு பொறுமையா போய்டு வர்ணு கொழந்தைங்கள வுட்டுட்டு கொழந்தைங்க அழை சுட்டு போனா என்னால ரெண்டு தடவ போன தோழி ஆ கோயம்த்தூருக்கு போன தோழி ஆ என்னால அந்த எடத் துல வந்து சரி வர போய் கடைகள எல்லா உள்ளெல்லா பாக்க மு யல ஆர் எஸ் புரோன்னு கோயம்த்தூர்லலா இருக்கு
ம்
அதுலயுமே போயிட்டு பாத்தீங்கன்னா போயிட்டு சும்மாதா வந்தனே தவிர என்னால எதுவு எடுக்க முடியல தோ கொழந்தைகள வெச்சுட்டு என்னால எதுமே பண்ண முடியில
கண்டிப்பா அவங்களையு அழச்சிட்டு போனா அவங்களையு கேர் பண்ணனு இல்லயா
ஆமா தோழி அதனால இப்ப வந்து என்ன நெனச்சிட்டு இருக்கே என்னுடைய தோழி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களையு கூப்டுக்கிட்டு நாங்க ரெண்டு பேரு மட்டுமே போயி ட்டு ஒரு பத்தாயிர அவங்க ஒரு ஐயாயிர நா ஒரு ஐயாயிர போட்டு ஃபர்ஸ்ட்டு சின்னதா நைட்டி கொஞ்சோ புடவ கொஞ்சோ இந்த மாரி ஸ்டார்ட் பண்ணி தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து கொஞ்ச கொஞ்சமா சொல்லி ட்டு கலெக்ஷன மட்டு வாட்ஸ்அப்ல போட்டு போட்டு மாத்தி மாத்தி எது வந்து டா பாத்தஉனே அட்ராக்டிவா நல்லா இருக்கோ அது மாரி உள்ளத போட்டுட்டு கொஞ்ச வச்சிருக்க ஆனா கையில உள்ளத சேல்ஸ் பண்ணிட்டுன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடு
கண்டிப்பா
அதனால அ அதுக்கப்புற கூட நம்ம எடுத்துக்கலா
கொஞ்ச அதிகமா ஆரம்பிக்காம ஃபர்ஸ்ட் கொஞ்சமா வாங்கி பாருங்க உங்களுக்கு அது எப்டி பிக்கப்ல்லா எப்டி இரு க்குன் பாத்துட்டு அதுக்கப்புற அதுல வந்து நீங்க மறுபடியு மறுபடியு இன்வெஸ்ட் பண்ணுங்க
ஆமா தோழி நீங்க சொல்றது ரைட்டு தா எடுத்த ஒனே எதுலயுமே அமௌண்ட கொண்ட போட்டு முடக்க கூடாது அதனாலதா யோசிச்சுகிட்டே இருந்தே எங்க வீட்டுக்காரங்க எங்களுடைய கணவர் இத லாம் வேண்டா எவ்வளவு பேர் கடை வச் சிருக்காங்க உங்கிட்ட தா வாங்க போறாங்க எவ்வளயோ கடைகள் இருக்கு எல்லா கடையு என்ன ஓடாம அப்படியேவா இருக்கு க்கு ஏதோ ஒரு பொருள் ஓடாமையா இருக்கு எல்லா ஓடிட்டுதான இருக்கு
கண்டிப்பா நமக்கு நம்மளோட டிரெஸ் புடிச்சவங்க கண்டிப்பா நம்மகிட்ட வாங்கு வாங்க
அதா தோழி பொருள் வந்து தரமா இருந்ததுன்னா எங்க போ எங்க சுத்தினாலு இங்கதா வருவாங்க பொருள் மட்டு தரமா இருந்து புடிச்சு வாங்கிட்டாங்கன்னா
இப்போ என்னன்னா பொருள் தரமா இருக்குதுங்கிறத விட அ எல்லாமே அவங்க மக்கள் எல்லாருமே ஆன்லைன்ல பாத்துர்றாங்க எல்லா பொருள்களையும்மே பாத்துறாங்க இப்ப நம்ம ஒரு ரேட்டு வச்சு வித்தோம்னா அதே சேரிய வந்து ஆன்லைன்ல விக்கும்போது நம்ம விக்கிறதை விட ஒரு நூறு ரூபா கம்மி பண்ணி கூட குடுக்குறாங்க மக்கள் வந்து அத நோக்கி போறதுக்கு வாய்ப்புகள் அதிக இருக்கு நம்ம எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணிட்டு ஆ ஆன்லைன்ல எல்லா என்ன ரேட்டு் விக் கிறாங்க அதோட நம்ம ஒருஐம்பது ரூபாய் நாவுது வந்து கம்மி பண்ணி கொடுத்தோம்னா தா நமக்கு நல்ல லாபமும் இருக்கு அப்ப நம்ம மக் கள் ட பேசும் போது என்ன பேசறோன்னா துணிய வந்து நீங்க நேரடியா பாத்து வாங்கலா ஆன்லைன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லிதா நம்ம மக்கள்கிட்ட அந்த துணிய வித்தாகணு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நாங்க நேர்லயே நா வந்து இருசக்கர வாகன வச்சிருக்கோ தோழி நேர்லயே அழச்சிட் டு கூட நா எடுத்துக்கொண்ட கூட காமிச்சுட்டு புடிச்சத கூட சேல்ஸ் பண்ணி விட்டு வரலா ஒரு இடமா இருந்தாதா அவங்க தேடி வரும் நம்ம அவங்கள தேடி போய் கேக்குறாங்கன்னா எடுத்துட்டு போய் கொண்டு கொடுத்தோம்னா எடுத்துக்கிறவங்க மாரி வந்து புடிச்சு அந்த கலர் சூஸ் பண்ணிருக்காங்கன்னா அதுல போயிட்டு அந்த கலெஷன போய் நம்ம எடுத்து நேராவே வீட்டிலேயே காமிச்சு ட்டு வரலா தோழி
கண்டிப்பா நீங்க அத முயற்சி பண்ணி பாருங்க ஆ இன்வெஸ்ட்மெண்ட்லா ரெடி பண்ணிட்டு உங்க தோழிய ஒரு நாள் லீவ்னால அழச்சிட்டு போய் பண்ணி பாருங்க ஓகே தொடர்ந்து அடுத்த பதிவுல பேசலாம் தோழி உம்